ஆஹ் சீரா கே இருக்கா ஆஹ் ஓகே நீங்க என்ன ரெண்டு பேரு வந்து ஒரே டைம்ல பேசிட் இருக்கோம்
தெரியலையே செரி வா அந்த கேம் கண்டினியூ பண்ணிருலா முச்சிட்டலா அந்த கேம்ம
ஆஹ் செரி என்ன ஆரம்மிச்சோ திரும்பி ஃபஸ்ட்ல இருந்து ஆரம்மிக் லாமா இல்ல எப்டி
இல்ல இல்ல கண்டினியூ அப்டியே கண்டினியூ பண்ணிக்லா நெக்ஸ்ட் வேற கேம் யோஸ்ச்சு வேற வெளையாடலா
ஓகே ஃபஸ்ட் வந்து என்ன பிரிட்டி லிட்டில் பேபி
நீங்க தா ஸ்டார்ட் பண்ணுமே
அதா பிரிட்டி லிட்டில் பேபி
செல்லோ
ஆஹ்
நா ஒரு தடவ சொன்னா நூறு தடவ சொன்ன மாரி
இந்த அஞ்சாவதுல தாங்க தோத் துட்டேன்டி நானு இந்த அஞ்சு நீங்க சொன்னிங்களா நா சொன்னேனா
நானு பூன
ஆஹ் மியாவ்
அட் ஓ மை காட்
ஹலோ
ஆ‌ அய்யய்யோ
கொஞ்சோ தள்ளுங்க அதுக்கு எப்டி சொல்வீங்க சொல்லுங்க
ஆ கொஞ்சோ தள்ளுங்க பிளீஸ் மூ சொல்லுவோ ஆனா இதுக் வேற
இன்னோன்னு டாஷ் மே ஐ கம்இன் அப்டின்னுவீங்க இன்னோனு கூட வச்சிக்லா பக்கத்ல யார்னாந்தா கொஞ்சோ தள்ளுங்க அத்துக்கு அது சொல்றது முன்னாடி
எக்ஸ்கியூஸ் மி
ஆ அத்தது நானா சிக்ஸ் சவன் வந்துச்சோ
இப்ப சிப்ப சொன்னது நம்ம வந்து சவன் எயிட்டு சொல்ட்டோ ‌நெக்ஸ்ட் லாஸ்
சவன் எயிட் டோ எஸ் சவன்
சிக்ஸ் இப்ப ஃப்லோ ஃப்லோவா சொல்னோ உ செ இப்ப வந்து ரெண்டு பேர்க்குமே மிஸ்டேக் ஆயிர்ச்சு
ஆ ஓகே
ஆ நா ட்ரே டெல் லிட்டில் லிட்டில் பே
கி கி
நா ஒரு தடவ சொன்னா நூறு தடவ சொன்ன மாரி
மியாவ்
ஓ மை காட்
ஹலோ
எக்ஸ்க்யூஸ் மி
சவன்
சிக்ஸ்
நம்ம வின் பண்ணிட்டோ ஜெ சுட்டோ மாறா
ஆ நம்ம ஜெய்ச்சிட்டோ ஜெய்ச்சிட்டோ ஜெய்ச்சிட்டோ ஏ
உம் டோரா புஜ்ஜி பாட் ல்லா பாடி
அஹ சும்மா
உம் சாப்பிட்டீங்களா
இல்ல இதுக்கப்புறந்தா சாப்பிட்ணு
ஓ மத்தியானோ என்ன சாப்பிட்டீங்க
மத்தியானோ சம்பார் சாதம்
சாம்பார் சாதம் சாப்பிட்டு இருக்கீங்களோ பெரிய ஆள் தா போலையே
ஓ நீங்க குருமா குழம்பு சாப்டீங்களா உங்களை விட பெரிய ஆளானானு
நீங்க வேறங்க எனக்கு ஷவர்மா கிரேவிங்ஸ் ஆகுதுங்க ஒருத்தவங்க எனக்கு ஷவர்மா ம் வாங்கி தாரேன்ட்டு தினம் தானே ஏமாத்தினு இருக்காங்க
நானே நாலு நாளா காசு இது பண்ணிட்டு வாங்கணு வாங்கணு நாலு நாளா கிரேவிங்ஸா சுத்திட்டு இருக்கே நானே நா பைத்தியோ சைக்கோ எத்யாச்சு இருக்குமா ஆர்டர் போண்ணுமானு யோச்சுட்டு இருக்கேன் நானு
பரவாயில்லைங்க நான் சைக்கோ வயிட்டு ஆயிடுவேங்க நான் எப்பொழுது எல்லாமே இந்த கேஸ் கட்டுப்பாட்டுக்கு மேல அப்பலந்து நா சைக்கோவாட்டந்தா சுத்திட்டுருக்கேனே
ஆஹ் நானும் நாலு நாளாச்சு இன்னைக்கு வேற எனக்கு அந்த பெயின் வந்ததுனால அந்த டென்ஷன்ல வந்துட்டேன் நான் டெய்லியும் சு போய் எப்படியாச்சும் போயணும் போயிடணும் அப்படின்னு யோசிச்சேன் நான்
ஆமாங்க இன்னிக்கு வேற என் ஃப்ரெண்டு வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு வாங்கி தரன் சொன்னாங்க அவங்க ப அவங்க வந்து இன்னிக்கு நாங்க டீ குடிக் க போ போரோன்ட்டு அந்த காச செலவு பண்ட்டாங்க
ஆம்மா
இப்ப எங்களுக்கு வந்து ஷவர்மாக்கு காசே இல்ல நாங்க பிச்சை எடுக்காத கோயில்
நின்னுட்டு இருக்கோ அதா உண்மை ஆனா செரி லெட்ஸ் செரி நம்ம நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ண போறோ
ஆஹ்
அது ஆஃப்நூன் இருந்தா பிர பிரச்சன இல்ல ஈவ்னிங்தார்க்கு அதேதா அத்தது என்னா பண்றது ஓடி வந்து பஸ்ச புடிச்சு ஃபர்ஸ் வீட்டுக் வர்றதே பெரிய விஷ் யமா இருக்கு
ஆமாங்க ஈவ்னிங்னா சாப்ட்டோனா லேட்டு ஆயிடோ
க்கு ரொம்ப இப்பியே வீட்டுக்கு அஞ்ஜே முக்கா ஆயிடுது வர இன்னு லேட் ஆயிடுச்சுன்னா அவ்ளோதா ஈவ்னிங் சவன் ஓ கிளாக் வருது நா ஒர்க்கு போக்னோ அதுதா அதனாலதா ஈவ்னிங் சாப்பட முடியாது
அ அப்டியாங் கா எனக்கு வந்து நாளைக்கு கொரியரு ஃக்ளாஸ் லீவுங்க
அப்டியா
ஆமா அ எங்களுக்கு வந்து வேனஸ்டேவே வச்சுக் ட்டாங்க அதனால நாளைக்கு லீவு
ஓகே ஓகே அப்பனா ப்ரச்சன இல்ல ஆமா நானு நாளைக்கி உங்க கூட வர்றமார் தா இருக்கு
ஏங்க
தம்பி வர சொன்னாங்க
உம் உ
உம் செரி விடுகத கேப்போமா
ஆ கேக்கலாமே உங்களோட ஃபேவரட்டு கேளுங்க
ம் ஓகே உம் உம் உம் உம்
இன்னும்மா இன்
ஓகே இது ஈஸி இது ஈஸி ஈஸி நாலுகால் இருப்பவன் வீட்டுக்கு காவல் ஆஹா இல்ல தப் ஃபே வீட்டுக்கு காவலாக காவ் லாக இருப்பவன்
தூண்
தப்பு
கதவு
தப்பு
ஃகேட்டு
தப்பு
நாலு காலு வீட்டுக்கு காவலஜியா
ஆமா ஆ கத் து எனா ஈஜியா சொன்னே ஈசியா சொன்னே
து வீட்டு நாலு கால் இருக்கோவோ ஒன்னே நாற்காலின் நென்ச் சிடேங்க
அதுதா பொறும்யா இருகுணு
ஆமா உங்க அளவுக்கு பொறும்யா இருக்க முடியுமா என்னால சொல்லுங்க பாக்
ஒரு பாலு மூணு பேட்டு
ஒரு பாலு மூணு பேட்டா
உம்
அ
அவ்ளோதா ஒரு பால் மூணு பேட் அது என்ன ஒரு பால் மூணு பேட் அது என்ன
எப்டி சொல்றீங்க எனக்கு புரிலியே
ஒரு பால்
அதுதாங்க எந்த எத்
கோ மூணு பேட் அது இத் இதுதா ஒரு க்ளு ச்ச் இது வந்து வீட்ல வந்து எப்டி இருக்கு வீட்ல எதாச்சு பொருள் வச்சுக்கோங்க வீட்லா தா இருக் கு மோஸ்ட்டா வீட் கோ இல்ல
வீட்ல இருக்கு அப்றோ
அ இப்ப கடைங்க அந்த மாரி எத்துல்லா வச்சுப்பாங்கோ இல்ல
கடைங்கல்லா வச்சுப்பாங்களா
உம்
மூணு பேட்டுனா மூணு முள்ளு ஒரு பால்னா
இல்ல இல்ல இல்ல ஒரு சிலது நாளா கூட இருக்கலா ஆனா நாலு வந்து ரேரு பட் ஆனா மூணுதா
நாலு வந்து ரேறுமோ நா அந்த நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்துன்னு பாப்பாங்களே அதுவா
அ அ இல்ல இன்னு கொஞ்சோ இப்போ ருக்க நம்ப சுத் சுச்சுவேஷன் வந்து அது ரொம்ப தேவையானது எல்லார் வீட்ல்யு இருக்கு அது இல்லனா நம்ப்ளால அவ்ளோதா நம்ம கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ லெவலுக்கு பண்ண ஆரம்பிச்சிர்வோ
இன்னாதுங்க இவ்ளோ இதுவா சொல்றீங்க
இப்ப நைட்டு தூங் நைட்டு தூங்குற்துக்கு அது நம்ப்ளுக்கு ரொம்பத் ரொம்ப தேவ
கட்டுலா
இல்ல ஒரு பால் ஒரு பால் இருக்கு மூணு பேட் அது எதுங்க சிங்க் ஆகுது வீட்லியே சுத்தி சுத்தி பாருங்க
என்னங்க இப்டிலா கேட்டா நா என்னெங்க பண்ணுவ ஒரு பாலு நாலு
கிச்சன்ல மட்டு இருக்காது கிச்சன தவிர எங்க பாருங்க சில பேர் வீட்டுல பாத்ரூம்ல எல்லா போட்டிருப்பாங்க
மேட்டா
இல்ல மேட்டுக்கு ஏது பேட்டு சரி பால் கூட சரி ரவுண்டா மேட்ருக்கு ன்னு வச்சுக்கலா ஈஸி வீட்டு வீட்டயே தெளிவா பாத்தாலே புரியு மேல கீழ சைடுல
எதனா ஒன்னு சொல்லுங்க எதனா ஒன்னு சொல்லுங்க செவுத்துல மாட்டுவாங்களா அத
வாழ்ல மாத்துறது இல்ல இல்ல
பிரேம் போட்டோ பிரேம்மா
இல்ல
வேற என்னங்க கீச்சைனா கீச்சைன்னு ஒன்றா
இல்ல
ம்
இப்ப நீங்க எங் க இருக்கீங்க சொல்லுங்க தெளிவா நா சொல்றே
ஆஹ் எங்க வீட்டு்ல இருக்கேங்க
அதா வீட்டுல எங்க
வீட்டு்ல ஹால்ல
ஹால்ல எங்க
சாரு போட்டா உக்காந்துட்ருக்கீங்க
அப்டியே அண்ணாந்து மேல பாருங்க
ஃபேன்
ஆவ அது என்ன அது என்ன
லஞ்சம்
நா ரொம்ப சுத்தி சுத்தி பாரு சுத்தி பாரு சொல் ருந்தே அந்த மேல பாரு ஃபஸ்டே தொன்னே மேலப்பாரு கீழப்பாரு சைட்ல நா தா சொல்றே ஒரு பால் மூணு பேட்டு
இல்ல தூங்கும் போது தூங்கும் போது கப்புங்க ஸ்டெய்டா இருக்குன் சொன்னாலே நா கண்டு புடிச்
அஹ் நா தா சொல்றெனே அது இல்லனா தூங்கவே முடியாது தூங் அது இல்லனா தூங்கவே முடியாதுன் ன்ற சைக்கள் அந்த மாதிரி லெவலுக்கு ஆய்டுவோன்றே நானு
ஓ அப்டி
செரி ஓகே உங்களுக்கு இந்த ஒரு விடுகதையே இவ்ளோ நேர செரி போங்க ஓகே பாய் ஆஹ்